சொல்லுங்க தோழி
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கந் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கந் தோழி மதியோ உணவு சாப்டீங்களா
ம் சாப்டந் தோழி நீங்க சாப்டீங்களா என்ன சாப்டீங்க ம் தொட்டுக்க ம்
ம் ஒண்ணுல்ல தோழி எனக் ஒரு சிறிய சந்தேகோ நா அது உங்கள்ட கேக்
ஆ சொல்லுங்க தோழி
தோழி இப்ப எனக்கு வந்து மாடி தோட்டோ வெக்கலா அப்டின் சொல்ட்டு கொஞ்சோ ஒரு ஐடியா இருக்கு தோழி ஆ ஆ அதா இந்த என்ன நம்ம இப்போ அதுல இது பண்றதுனால நம் னால கீழ வெச்சு பே வெ வளக்குற அளவுக்கு நமக்கு எடோ இருக்க மாட்டேங்குது அதனால சேரி நெறைய பேரு வந்து மாடித்தோட்டோ என்னோட நண்பர்கள் எல்லா வெச்சுருக்காங்க அந்த மாரி மாடித்தோட் டோ வெக்கலான்டு இருக்க தோழி அத பத்தி உங்களுக்கு எதும் தெரியுமா தோழி கொஞ்
ம் அந்த மாடி தோட்டோ வெக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேல வந்து அந்த ப்ளூ ஷீட் இருக்கு பார்த் பார்த்திங்களா அது போறது பர்ஸ்ட் பெஸ்ட்டு ப்ளூ ஷீட அப்படி இல்லன்னா ப்ளூ கலர்ல அந்த பேப்பர் மாதிரி வரும் பாருங்க டங்குசிலி அன் இந்த இது ஷீட் போடுறது தான் நல்லது சீட் நான் வந்து தங்குறதுக்கு அது இல்லாம இந்த இது போடுறது நல்லது அது போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அ ஆஹ் பொருட்கள் எல்லாம் அ நீங்கள் சேகரிச்சு வச்சுக்கோங்க அது பிளாஸ்டிக் பையில்ல வைக்க போகிறீங்களா இல்ல தொட்டில வைக்க போறீங்களா அதெல்லாம் வந்து கலெ பண்ணி வச்சு ஒகே க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம மண்ணு எல்லாமே வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செடிங்களை வெச்சிட்டு பராமரிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி அது எல்லாமே ஒரு அதுவா செட் பண்ணிடுவா லைனா அது இல்லாம கால மார்னிங்ன் அப்னா வெயில் அந்த வெயில் வந்து கீழ நம்மளுடைய செடியில இறங்க கூடாதுன்னா இப்ப ஏன்னா வெயில் காலம்ல்ல கீழ வந்து பர்ஸ்ட் ட்டு தண்ணி அப் ளே பண்ணிணு தண்ணி ஊ த்தி அந்த தரைய நம்ம ஃபஸ்ட்டு நெனச்சிர்னு நெனச்சு ட்டு அதுக்கப்புற அந்த செடிங்களுக்கு தெனயு நம்ப அதே வெ ச்ச எடத்துல தண்ணி ஊத்திட்டே வந்து அதுக்கால்லா தேவையான ஒர வக்கணு மாட்டு எரு அப்புறொ அப்டில்ல மாட்டு சாணம் அப்புறொ ஆட்டு சாணம் அதெலா வந்து பச்சையாது பண்ணகூடாது அத காஞ்சி நல்லா உதிரி யா வரு வர வெயிட் பண்ணு அப்டில்லனா வேற எட த்துல்ல எங்கன்னாம்ப உதிரியா இருக்கு மாடு எடுத்து போடுவாங்க பாத்தீங்ளா அந்த சாண எடுத்து போறத்துல நம்ப அது கேட்டாலே அது கொஞ்சொ குடுப்பாங்க அத எடுத்துட்டு வந்து நல்லா அத தூள் பண்ணி எந்தெந்த செடிங்களுக்கு நம்ளுக்கு தேவையோ அதல்லா கொஞ்சொ கொஞ்சொ அது கூட சேக்கலா அப்டில்லாத வேஸ் ட்டான காய்கறில்லா கட் பண்றம்ப த்திங்ளா அந்த காய்கறிங்கல்லா கட் பண்ணி அத ஒரு ஒரமா தயார் பண்ணி நம்ப அதுல அப்ளே பண்லா அந்த ஒரு ஒரு செடிகளுக்கும் தெனம் தண்ணி விடணும் அதுக்கேத்த செடி ஒரு செடி இப்போ வந்து எப்படி சொல்றது ஒரு செடி வந்து கொஞ்சம் வதங்குற மாரி இருக்கு இல்ல காயறா மாரி இருக்குன்னா அத ஃபஸ்ட்டு கட் பண்ணி உடணும்
ஆ அந்த கிளைகள்ல வேற எதாவது காயற மாரி இருந்ததுன்னா
அத கட் பண்ணி உடணும் அப்படியும் இல்ல ரொம்போ வாடற தன்மை இரு இருந்ததுன்னா அது தண்ணி அத கட் பண்ணி உட்டு நம்ப தண்ணி ஊத்தனாலே அது அடுத்து வேற எடத்துல இருந்து அதுடைய கிளைகள் வர ஆரம்பிக் ப பூச்சி படாம பாத்துக்கணும் ம் எனக்கு தெரிஞ்சது அவ்ளோதா சிஸ்டர்
ஆ சரி தோழி ஆ இப்ப இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல தோழி இந்த மாரி இதே உரங்கல்லாம் கொடுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஆ இப்ப இந்த இந்த ஊர் உரங்கள் வந்து நமக்கு வந்து இதுலயும் விக்கிது அது நம்ம இந்த தோ தோட்டக்கலைகள்ல வந்து து இது பண்றோம் இல்ல தோழி ஆ அதுல வந்து மண் புழு உரம் அப்பறம் வந்து தென்னை நார வந் து அந் த அந்த உரம் அ அந்த மாரியெல்லாம் விக் கிது அப்டின் சொல்றாங்க தோழி அத வந்து நம்ம பழங்களுக்கு அப்றோம் வந்து மீன் அமிலம் அந்த மாரி சொல்றாங்க
மீ மீன் அமிலம் வந்து மீன உடைய கழிவுகலாம் இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ப வந்து மீன் கழிவு வந்து போட தேவ இல்ல மீன் மீன வந்து நம்ப அலசிட்டு அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணிய செடிங்களுக்கு போடலாம் அந்த மேரி முட்ட ஓடுகள் கிது பாருங்க
ஆமா தோழி
நம்ம நெசுக்கி மிக்சியில போட்டு அரச் ச்சி காஞ்சி அந்த ஓட் இது வேஸ்டா தான போயிடு அது மிக்சில போட்டு அரைச்சு அதையு வந்து நம்போ உரமா தய போடலான்னு சொல்லிருக்காங்க
ஆமா தோழி
பயஸ் பண்லான்டு
ஆ நானும் ஒரு வீடியோல பாத்தந்தோழி இந்த மாரி ஒரு அம்மா வந்து அந்த கறிய கழுவிட்டு அந்த
ம் அந்த தண்ணிதா ஊத்தனு அதோடைய கழிவுகள வந்து நம்போ அதுல யூஸ் பண்ண கூடாது ஆமா ம் ஆமா அதனால நம்ம அந்த தண்ணிய வந்து இப்போ டைம் அலசிட்டோ அதுக்கப்றோ நெக்ஸ்ட் டைம் அலசு அலசும் போதும் அந்த தண்ணிய யூஸ் பண்ணிக்கலா அந்த கழிவு இல்லாம அலசும் போது அந்த தண்ணிய வந்து அந்த செடிங்களுக்கு ஒரம் சும்மாவே ஆகு
ம் ம் செரி தோழி ஆ இப் இப்ப வந்து இந்த மாடி தோட்டத்துலப் பழ வகைகளும் இப்ப நறைய வளக்றாங்க தோழி இப்ப அந்த தோட்டத்திலேயே வந்து நம்ம அந்த கார்டன் நர்சரி கார்டன் பசுமை தோட்டத்துக்கெல்லா நம்ம போம்போது ஆ அங்கேயே வந்து பெரிய பெரிய செ செடிகளா விக்கிறாங்க தோழி அத அத ஒரு அது ஆறு மாதத்துல காய்க்கி எகுடியது ஆ இரண்டு ஒரு வருடத்துக் ஏ காய்க்கி உடு இப்ப மாமரம் அந்த மாரிலா கூட வந்து ஆறு மாதத்துல வந்து காய்க்கிது அந்த மாரி சொல்றாங்க தோழி ம் ஆ அத பத்தி எதுவு கொஞ்சோ தெரிஞ்சா சொல்லுங்க தோழி அந்த மாரி கண்ணுகள நம்ம வாங்கி வெக்கலாமா சில பேர் வந்து அது வந்து மரபு மாற்று முறை
அது மரபு மாற்று முறைதா ஆனா ஒரு வருஷோ இப்ப ஆறு மாஸ்த்துல இப்ப ஒரு வருஷத்துல காய்க்கிற காய் ஆறு மாச காய்ச்சா நம்ம உடம்புக்கு தான கொஞ்சோ இதுவாருக்கும் அது நம்ளுக்கு இதுதானே கெடுதல் தானே
ம் ம் ஆனா சி சி சிலப் பேரு அதுல வந்து என்ன சொ சொல்றாங்கன்னா வந்து அது வந்து அந்த விதைகள்ல வந்து எதுவும் மாற்று பண்ண மாட்டாங்க அந்த கண்ண வந்து ஒட்
ஆனா அது அது என்னமோ உண்ம தா அது என்னமோ உண்ம தா விதைகள்ல எதுவு மாற்றம் கடை இப்போ நம்ம வந்து ஒரு மா வெத போட்றனா அந்தம் மா வெத வெதேலருந் இதுதா அது வளர்து அத என்ன பண்ணுவாங்க கிராஸ் பண்ணி அதுல ஒரு கவர் பாத்தீங்கன்னா கவர் கட் ட்டி அதுலந்து ஒரு ஆ ஓட்டு போட்டு அத ஏற்கனவே த்துதல இருந்து சீக்கிரமா வளரனுன்றதுனால அத ஒரு இது பண்ணுவாங்க ம்மா அதுல ஒரு இது பண்ணுவாங்கோ
ம் ம்
ம்
சேரி தோழி அந்த மாரி தியு அந்த என்னோட அதுல சொ ஏன்ன நா வந்து அந்த க்கா செடிகளவாங் ங்கர அப்ப போம்போது எனக்கு செடி வளர்க்கறதுல கொஞ்சோ ஆர்வமா இருக்கு தோழி மாலை நேரத்துல நம்ப வந்து நம்ம வீட்டிலேயே நம்ப வளர்த்துருந்தோன்னா வந்து நம்ம க் ஒரு மன அமைதிக்காக நம்ம கேய சாயந்திர நேரத்தில போய் அந்த செடி பக்கத்தில நம்ம உட்காந்துக்கலா இன்னொன்னு நமக்கு வே நம்ம வீட் ட்டுல வெளியில வாங்குற காய்கறிய நம்மளே சத்தா வீட்டிலே நம்போ இது
ஆமா தோழி நா கூடோ வச்சிருக்கே தா இப்போ எல்லாமே கீரை வகையில இந்து முள்ளங்கில இருந்து
முள்ளங்கில்லா வீட்லே வருதா தோழி நம்ம மண்ணே
ஆ இப்பதா போட்டிருக்கே பஸ்ட் டைமா இப்பதா போட்
இங்கி வந்து நீங்க எப்பிடி ஆ சரித் தோழி வெதயா வாங்கி போட்டிரிக்கீங்க
வெதையா வாங்கி பள்ளோ எடுத்து ஒரு ஒரு பாத்தி மாரி கட்டிட்டு அந்த பாத்திக்குள்ள ஒரு ஒரு ஆ பள்ளோ எடுத்து அது உள்ள போட் ட்டு மூடிட்டு அது இன்னொரு பள்ளோ எடுத்து அதுல மூடி ட்டு முடிட்டு அந்த மாதிரி பாத்தி பாத்தியா போட்டிருக்கோம்
செரி தோழி கீரை வந்து ஹா
யூஸ் பண்ற மாதிரி
உம் கீரை வந்து நம்ம எளிதாவே வளர்த்தலாம் தோழி ரொம் கீர தெளிச்ச ஒரு மூணு நாள் குள்ளாரே அது வந்து வளர ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த தொடர்ந்து நம்ம இது பண்ணி அத கீர நம்ம அப்டியே முத்த விட்டா கூட நமக்கு கீர தண்டா இருக்கு கீரைகளிலயே இப்ப நறைய சிகப்பு கலர் கீரை இந்த மாதிரி எல்லா இந்த அப்ப இந்த வாட்டி நறைய கீரை எல்லா இருக்கு தோழி
ஆமாங்க தோழி
உம் உம் உம் செரி தோழி இங்க இந்த மாதிரி இந்த நீங்க மாடி தோட்டம் வளர்க்கறதுக்கு நமக்கு அந்த பெரிய பை தேவைப்படுது தோழி க்ரோ பேக்ன்னு சொல்ற அந்த பெரிய பையில தா நம்ம பரவு
அந்த பெரிய பை வந்து இப்போ க ஹா இது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு மானியம் தருது அதல வாங்கிருக்கலாம்
தோட்டகல ஹா அதுவும் நா கேள்விப்பட்டேன் தோழி வந்து தோட்டக்கலய மாடி தோட்டத்த ஊக்குவிக் கறதுக்கா
ஆமா வேளாண்மை துறையில நம்ம போயிட்டு பதிவு பண்ணும் நம்மளுக்கான பொருள் நம்மளுக்கு இந்த இத்தனை பேக் வேணும் நா எவ்வளவு வேணும் இடத்துல நா பண்ண போறேன்னு சொன்ன அதுக்கான சோஸ் அவுங்களே பண்ணி கொடுக்குறாங்க
உம் உம் அதுக்கான உரங்களும் நாம அவுங்ககிட்ட
ஹா வாங்கிக்கலாம் ஆமா வாங்கிக்கலாம்
ப்ப அது அது மாரி நம்ம பண்ணோன்னா பக்கத்தில ஏதாவது வேளாண் துறை அலுவல கோ இருந்ததுன்னா அத நம்ம போய் இது பண்ணாலே
ஆமா அந்த வேளாண்மை துறைல போய்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நா இந்த மாரி தோட்டக்கலை வை க்கப்போறே எனக்கு வந்து அதுக் கான இது வேணு அப்டின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களே உங்களுக்கு ஆ தயார் பண்ணி குடுத்துருவாங்க.
ஓகே தோழி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாரி பண்ணிரு
அப்படி இல்ல இல் இல்ல தோழி ஆனா நா கேள்விப்பட்டதுதா ஆ எனக்கு தெரிஞ்சவங்க யாரு இது பண்ணல.
ம் ம் சரி தோழி நானு என்னோ ட நண்பர்களோட வட்டாரத்துல விசாரிக்கறே நீங்க சொன்ன அந்த தகவல் வந்து ஆ இதா இருந்தது தோழி ஏன்னா நம்ம அவங்களோட இது பண்ணி நம்ம பண்ணும் போது நமக்கு கொஞ்சோ ஈசியா எல்லாமே கெடைக்கு தோழி விலையு கொஞ்சோ குறைவா இரு க்கு நம்ம வெளிய சந்தை
வாங்கறத விடயு ஆ வெளியில வெளியில வாங்கறத விட இது கொஞ்சோ கம்மியா இருக்கு அவ்ளோதா அது உடைய வேற இதுவா இருக்காது
ம்
அப்றோ ரசோ சாப்ட்டீங்க தொட்டுக்க? ம் செரிங்க தோழி அப்றோ என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க.
ஆ வந்து இப்போ நம்ம இந்த எப்சாம் சால்ட்டுன்னு சொல்ட்டு அதுவு அந்த அந்த தோட்டக்கலைய துறைல வந்து விற்பனை பண்றாங்க தோழி. அத ஒரு செடிகளுக்கு வந்து நம்ம மண்ண சுத்தி இது பண்ணிட்டு அந்த தே அத கூட நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கு போட்லா அப்டி இல்லன்னா ஒரு லிட்டர் தண்ணில ரெண்டு ஸ்பூன் கரைச்சு நம்ம ஸ்ப்ரே மாரி பண்லா செடிகள் மேல அப்டி பண்ணும் போது மல்லிகை செடில எல்லா நெறைய பூ வெக்கு அப்டிங்குறா
ஆமா தோழி அது உண்மதா சொல்றாங்க கேள்விப்பட்ருக்க ஆனா நா எதும் பாத்
என்னன்னா இப்போ வந்து சமீபத்துல மள்ளிக செடி வாங் அங்க போனோந் தோழி அப் இப்ப வந்து இதையுமே அவங்க கொஞ்சோ குடுத் ட்டு இத ஒண்ணு நீங்க வைங்க நா கேட்ட உங்கள்ட்ட இருக்க செடில மட்டு எப்டி சின்ன செடில இவ்ளோ பூ கொத்து கொத்தா வருது அப்டின்னு அப்ப நாங்க இந்த மாரி ஊரெல்லா‌ பண்ணுவோ அப்டி திரி நாங்க தண்ணி உட்ருவோ ஆ நேரடியான சூரிய வெளுச்சத் இதுல நாங்க வெப்போ அப்டிங்குற மாரி சொன்னாங்க தோழி அதா அதா உங்ககிட்ட நா பகிர்ந்துகிட்ட தோழி நன்றி தோழி நீ ஆ